ஆ சொ ல்லுங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
தோழி ஹலோ கேக்குதுங்ளா நா பேசறது நீங்க பேஸுறது ரொம்ப மெல்லமா கேக் தோழி
ஆ இப்ப ஓகேங்ளா
கொஞ்சோ இன்னு பக்கத்துல வச்சு எனா தூரத் துல வச்சு பேசற மாரி எனக்கு கேக்குது கொஞ்ச பக்கத்துல வச்சு பேச முடியுமா
ஆ இங்க பக்கத்துலதா வெச்சிருக்கே ஓகேங்ளா
ஏதே பொசிஷன் மெியின்டைன் பண்ணிக்கோங்க
ஆ ஓகே ஓகே, நல்லா இருக் கே, நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கோங்க தோழி அப்றோ சாப்டாச்சுங்ளா
ஆம் மதியம் சாப்ட்டே நீங்க சாப்பிட்டீங்ளா
ஆ சாப்ட்டாங்க தோழி எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன் னா, முட்ட கிரேவி மாரி ஒண்ணு ஒரு பொரியல் மாரி நா வந்து பண்ணுவே அதுதான் வந்து பண்ணியிருந்தே அதுக்கப்றம் சேரின்னு சொல்லிட்டு அம்மா காலேல ரசம் வச்சிருந்தாங்க அத வச்சு அது வச்சு அப்டியே ஓட்டிடோம் தோழி உங்க வீட்ல என்ன சமையல்
எங்க வீட்ல முருங்க கீர போட்டு சாம்பார் அப்பறோ முட்ட பொரியல் ரசம்
ஓ சரி சரிங்க தோழி நீங்க இப்போ சமைக்கிறதுல வந்து ஸ்பெஷலான ஐட்டம்னு ஏதாவது இருக்கா தோழி
நா எனக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப புடிக்கும் எல்லாமே சமைப்பேன் அதுல ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எனக்கு சிக்கன் கிரேவி பண்ண புடிக்கும் அப்றோ மீன் குழம்பும் ஃப்ரையும் நல்லா பண்ணுவே
உம் சேரிங்க தோழி இப்ப வந்து சில பேர் வந்து மீன் குழம்புல வந்து பாத்தீங்கன்னா மாங்கா வந்து போடுவாங்க ச் அந்த புளிப்புத்தன்மை வந்து இருக்கணும் அப்டின் சொல்லிட்டு நீங்க வந்து எப்டி தோழி மாங்கா போடுவீங்ளா எப்டி
அஹ் சொல்ல போனா எனக்கு மாங்காவே புடிக்காது சின்ன வயசுல இருந்து நா சாப்ட்டது இல் அ நா மாங்க போடாம தான் இருப் பேன் ஆனா எ வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் மாங்கா போட்டு வச்சா புடிக்கும் சாம்பார்ல எல்லாத்துலேயும் மாங்கா போட சொல்லுவாங்க நா சாம்பார் ல செய்யும்போது எனக்கு தனியா எடுத்துட்டு கடைசியா மாங்கா போட்டு அவுங்களுக்கு குடுத்துருவே
ஓ சரி சரிங்க தோழி பரவால்ல அப்டியே முன்னுக்கு திறனா இருக்காங்க ஆஹ் என்னோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட தாயார் வீட்ல வந்து மாங்கா போட்டு பழக்கம் கெடையாது ஆனா எனக்கு மாம்பழம் மாங்கா அதல்லாம் ரொம்ப புடிக்கு என்னோட அத்த வீட்ல வந்து பாத் திங்கன்னா அவுங்க மாங்க போட்டு பண்ணுவாங்க ச் அதுனால நான் என்ன பண்ணுவேன்னா ஆஹ் சாம்பார்ல எந்த பொருள் போட்டாலும் சாப்ட மாட்டேன் முள்ளங்கி போட்டாலும் சாப்ட மாட்டே முருங்கா போட்டாலும் சாப்ட மாட்டே எந்த சவ் சவ்வுன்னு சொல்லுவாங்க அது போட்டாலும் சாப்ட மாட்டே ஆனா வந்துட்டு மாங்கா போட்டா மட்டும் மாங்கா மட்டும் தேடி தேடி எடுத்து சாப்டுவே
ஓகே ஓகே ஆனா நீங்க புடி க்காதுன்னு சொன்ன எல்லாமே எனக்கு புடிக்கும். எனக்கு சாம்பார்னா ரொம்ப புடிக்கும் அம் அப்பறம்
எனக்கும் தோழி எனக்கும் சாம்பார்ன்னா ரொம்ப புடிக்கு ஆஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த மாரி பொருட்கள் போட்றது மட்டும் நான் ஒதுக்கி வச்சிருவேன் எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி மசாலா பொருட்கள் கடைல கெடைக்கும் இல்லையா ஆச்சி மசாலா தூள் அந்த மாரி. மசாலா தூள் போட்டுதா வெப்பாங்க இப்போ ஏ கணவர் வீட்ல இர்ந்தப் ப்டி கடையாது எ கணவர் வீட்ல எப்டின்னா இவங்ளே காய வெச்சு அரச்சுக்குவாங்க அப்புடிதா வந்து அவங்க வீட்ல வந்து அப்டே பாரம்பரியமா போயிட்ருக்கு அ அதனால எனக்கு சமீபத்துலதா திருமணம் ஆச் அப்டிங்கற்னால நாங்க இங்கியு இருப்போ அங்யு இருப்போ மாரி மாரி வந்துர்ப்போ அப்ப வந்து எங்க வீட்ல இருக்கம்போது எங்க என்னோட கணவர் சொல்லிட்டரு இந்த மாரி அத்த ஹோட்டல்ல இது கடைல வாங்குற அந்த பொடியல்ல போட்டு சமைக்காதீங்க அது வந்து ஒடம்புக்கு கேடு இந்த மாரி நம்ப வந்து அரச்சு வச்சுக்லா எங்க வீட்லயு அப்டிதா பண்ணுவாங்கன் சொல்லி எங்க வீட்ல அந்த மாரி அரைச்சு வச்சுதா இப்ப சாம் பார் வக்குறாங்க அந்த மாரி சாம்பார் சொல்லப்போனா எனக்கு புடிக்கவே மாட்டங்குது என்னதா இருந்தாலு எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ம் கடைல வாங்குற போட்டோ பொடி போட்டு பண்றதுதா வந்துட்டு அந்த சுவையு நல்லாருக்கு எ இந்த மாரி நம்ம கைல அரைச்சு போட்றது இன்னு எனக்கு ஒத்துக்கல
ஓகே ஓகே உங்ளுக்கு சமக்க தெரியுமா சமையல் புடிக்குமா
சமையல் புடிக்கு தோழி எனக்கு வந்து எப்பவுமே நா ஒரு வாசக சொல்லிட்டே இருப்ப நல்லா சாப்புட தெரி்சவங்ளுக்கு நல்லா சமைக்க தெரியு அப்டின் சொல்ட்டு சாந்த நான் வந்து எப்டி நா சாப்புட்ற உணவு வந்து நல்ல சுவையார்க்கணு அப்டின் சொல்லி நெனக்குறனோ அதே மாதிரிதா நா சமைக்கிற உணவு சுவையா இருக்குணு அப்பின் சொல்லி நனைப்ப
எனக் ஓகே ஓகே எனக்கு அப்டிதா எனக்கு வந்து அம்மாவோட சமையல் புடிக்கு ஆனா எங்க அம்மாக்கு எப்டினா நா சமக்கிற சமையல் தா அவுங்ளுக் புடிக்கு இப்ப நான் என்னோட அம்மா வீட்டுக்கு. போனா அவங்க வந்து என்ன சமைக்க. சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் பரவால சமைச்சு வச்சு கூட அப்படின்னு சொல்லட்டு.
கண்டிப்பா எங்க வீட்லயே அதேதான் எங்க வீட்லயும் அப்படிதான் நேத்து ஓபனா சொல்ல ஒன்னா நேற்று இரவுதான் நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்தேன் அதனால நேற்று இரவு வந்து எ கணவர் வந்து சமைச்சுப்பாரு நான்வெஜ் எடுத்துட்டு வந்து என் கணவர் சமைச்சிருருவாரு எங்க வீட்டுல மூணு பேருமே நாங்க சமைப்போம் என் கணவர் வந்து நல்லா சமைப்பாரு நான்வெஜ் அதெல்லாம் வெஜ் நல்லா சமைப்பார் அப்புறம் எங்க அம்மா வந்துட்டு சரி கணவரியே எப்பவுமே பிடிச்சி இருக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சமைச்சுடுக்க சொல்லுவாங்க இன்னைக்குமே வந்துட்டு கொஞ்ச நாக்குக்கு நல்லா சுவையா சாப்புடணும் நீ இல்லாம ரெண்டு மூணு நாள் நான் சுவையாவே சமைச்சு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னெ சமைக்க சொல்லிட்டாங்க சரி அவசரத்துக்கு மத்தியானம் வந்து அவசரத்துக்கு வந்து ஏதாவதுஒன்னு பண்ணனுமே அப்படின்னு முட்ட முட்டை பொரியல் மாதிரி பண்ணிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரமா இருக்கும் அத நீங்க தோசை கூடையும் உள்ளே வச்சு உள்ளே ஸ்டபிங் மாதிரி வச்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம் ரைஸுக்குமே வந்து அப்படியே நம்ம கலக்கி சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் தோழி
ஓகே ஓகே உங்க கணவர் நல்லா சமைப்ப ப்பாரா அவரு என்ன நல்லா சமைப்பாரு
திருமணத்துக்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இடை வேளையில தான் எங்களுக்கு திருமணமாச்சு இப்போ வந்து ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ரெ டைய அ இத இதுல வந்ரு ஏஜ் வந்து நம்பர்ல வந்துரு சொல்ட்டு அந்த நம்பர்ல பண்ணக்கூடாதும்பாங்க அத்னால இருக்கும்போதுதான் திருமணம் பண்ணுவாங்க அதனால சரி ஒரு பார்த்து ஒரு நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்துல எங்களுக்கு கல்யாணம் இந்த மாரி ஏற்பாடாச்சு சோ அந்த மாரி இருக்கும்ப போது ஒரு மாசம்தா பேசி பலகரக்கு எங்களுக்கு டைம் இருந்தது
உங்களுக்கு அது கரெக்ட் அ இருந்துதான் ஒரு மாசம் கேப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அதுக்குள்ள நீங்க எப்படி வி அரேஞ்ச் மேரேஜ்
ஆமா ஆமா அதுதான
அது எப்படி நீங்க அத ஏத்துகிட்டிங்க
அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல எப்படின்னு வந்து பாத்தீன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல்லா கிடையாது ஆன ஒரு மண்ணு மாரி தான் இருப்ப எந்த ஒரு எக்ஸ்பேடேஷன் இருக் இருக்காது எனக்கு எது மேலயும் ஒரு நாட்டம் இல்ல அந்த மாதிரிட இரு அ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவர் பஸ்ட் பேசும்போது அந்த அப்ரோஜ்லயே நமக்கு பிடிக்கும் இல்லையா சரியா இவங்களோட வைபும் நம்ம வைபும் கொஞ்சம் சேமா இருக்குன்னு தோணு இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு தோணுச்சு எங்க அம்மாவும் கேட்ப ப்பங்க எப்படி நீ வந்து யார் என்னன்னு தெரியாமோ ஒரே வாட்டி நீ பேசி ஓகே சொன்ன அப்படின்னு கேப்பாங்க அவங்க கூட எப்படி நீ இது பண்ண போறனே நான் ஃர்ஸ்ட் அப்ரோச்லயே சரி ஒகே அப்படின்னு சொல்லிது பண்ணிட்டேன் ஆனா இப்பதான் வந்து தோணு பெசாம கொஞ்சம் டைம் கொடுத்துக்கணும் என சீக்கிரம் ஓகே சொன்னதுனால நம்ம அருமை தெரில அதான் திட்டுட்டு கிடக்காரு அப்படி சொல்லிட்டு அது மட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என் விட வயது கொஞ்சம் அதிகம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மெச்சூரிட்டி லெவல் இருக்கு நான் இன்னும் நான் இம்மெச்சுூரிட்டியாதான் சுத்திக்கிட்டு இருப்பன் அப்படியே சோ அதனால வந்துட்டு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஒரு ஒரு சடங்கு எப்படி பண்றது எல்லாமே எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் சரி எப்படியோ அவக்கு கடைசி வரைக்கும் காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்கேன்.
சரிங்க எனக்கும் என்னோட கணவருக்கும் க்கும் கல்யாண நிச்சயம் பண்ணி எங்களுக்கு ஒரு ஒம்பது மாதம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அதுலயே நாங்க பேசி பழகி ஒரே ஊர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதனால கொஞ்ச வெளிலல்லா போய் நாங்க பழகிட்டு அதுக்கப்புறோ ஓகே சொல்லிட்டு நாங்க கல்யாண பண்ணோ
ஓ அந்த ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எங் கணவர் எங்க வீட்டுக்கு ஆஜராயிருவாரு அவங்க வீட்டுக்கு தெரியாது எங்க வீட்டுக்கு டெய்லி ஆஜராகி வந்து சமைச்சு குடுத்துட்டு எங்க கூட சாப்பிட்டு அப்புற போவாரு அந்த மாதிரி அப்பமே எங்களுக்கு தெரி்சிருச்சு பரவால்ல. ன் சொல்லிட்டு ஏனா எந்த பயனு வந்து இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டாங்க ஆனா எ கணவர் வந்து எவ்ளோ தா டயர்டா இருந்தாலு ஒரு பில்ட் ஒர்க் தா ஆபீஸ்ல உக்கார்ற இதுல்ல இல்ல சோ பீல்டு ஒர்க் எல்லா பாத்துட்டு அவ்ளோ டயர்ல வந்தாலுமே வந்து சமைச்சு குடுத்துட்டு எங்களோட உக்காந்து சாப்பிட்டு பதினோருமணிக்கி கெளமிட்ட போவார் அவரு வீட்க்கு இரவு சோ அப்ப அந்த டெடிகேஷனு அத எல்லாமே பாத்துட்டு செரி ஓகே அப்படின் சொல்லிட்டு இத்தனைக்கு ஒரு விஷ்யோ சொல்லணு அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட திருமணமு ஒரு நாலு மணி அந்த மாதிரி அத வந்து சுப முகூர்த்தம் சம்திங் சொல்லுவாங்க அந்த நேரத்துலதா இதாச்சு அப்ப வந்து நாலு மணிங்க போது முந்தத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கு பன்னெண்டு மணி இல்ல பதினொரு மணிக்கு வந்து இவர்கிட்ட பேசியிருந்தே அப்ப கூட நா திட்டு வாங்கிட்டு தா போய் தூங்கின சோ அந்த மாரி அந்த மாரி ஒரு கேவலமான பிளாஸ் பேக் எல்லா இருக்கு அதுமாரி திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புற விடிஞ்ச எந்துருச் சதுக்கப்புறோ போய் பாத்தா எங்களுக்கு திருமணோ இதுல்லா யார் கிட்ட சொன்னாலு சிரிப்பாங்க அந்த மாரி இருக்கு போது இப்பமே எங்களுக்குள்ள பல சண்டைகள் வரு பஞ்சாயத்துக்கு எங்க அம்மா கூப்பிடுவே அவங்க அம்மா எல்லாருமே வந்துவாங்க ஆனாலு சொல்லுவே திருமண த்துக்கு முன்னாடி நாலு மணிக் கல்யாணோனா பதினோரு மணிக்கு நாங்க சண்ட போடுட்டுருந்தோ நைட்டு அப்டின் சொல்லி சொல் இப்ப என்ன அப்ப அப்டியே விட்டுட்டு போ வேண்டியதா அப்டிப்பாங்க சோ அந்த மாரி ஒரு கேவலமான கப்பிள்ஸ் நாங்க
ரொம்ப தைரியமான பொண்ணுதா நீங்க எத்தன வருஷ ஆகுது கல்யாண ஆகி உங்களுக்கு ஓ சூப்பர் சூப்பர்
உம் அதுல வந்து பாத்தீங்கனா கரெக்டா அந்த சென்ற வருஷோ வந்து பன்னெண்டாவது மாசோ எங்களுக்கு பாத்தோ அந்த முதல் மாசம் ஜனவரி மட்டுதா எங்களுக்கு சாலிடா கைல இருந்தது பிப்ரவரி அப்போ கல்யாணோ ஜனவரியிலே வந்து பாத்திங்கன்னா கடைசி வாரங்கபோது நிச்சயோ வச்சோ நிச்சயம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்து லயே வந்து திருமணம் ஆயிருச்சு
சேரிங்க எங்களுக்கல திருமணமாகி ஏழு மாதம் ஆகுது எங்களுக்கு நவம்பர்ல கல்யாண ஆச்சு
ம் ம் ம் சேரி பரவாலங்க தோழி அபோ சமையலெல்லாம் எப்டிங்க தோழி நீங்கதா பண்ணுவீங்களா
ஆஹ் நா எனக்கு நா சொன்னே ல்ல எனக்கு சமயல் பண்ண ரொம்ப புடிக்குன் சொல் ட்டு அ சின்ன வயசுலருந்து நானு ஒரு நா ஒரு எய்த் படிக்கிறதுலருந்தே நா சமைக்க ஆரம்பிச்சு ட்டே அதுனால இங்க வந்து எல்லாமே சமைச்சிருவே என்னோட கணவர் கிட்டதா கேப்பே அவங்க நீ என்ன சமைச்சாலு ஓ கேன்னு சொல்லிடுவாங்ளா அதுனால ஆ என ஒரு சில டைம் வந்து சமைக்க கஷ்டமாருக்கு எ ஏதாவது நம்ம கிட்ட கேட்டு சமைச்சு தரப்ப நல்லாருக்கு நம்பளே ஏதாவது சமைக்கிறப்ப என்ன சமைக் சமக்கிறதுனு தெரியாம அதனால வந்து ஒரு சில டைம் இதுனால மட்டு சண்ட வரும் நீங்க என்ட்ட ஏதாவது கேளுங்க அப்பதானே சமைச்சு குடுக்க முடியு அப்டினு சொல்ட்டு அதுக்கு மட்டு சண்ட போட்டுட்ருப்ப
உம் சேரிங்க தோழி எ கணவரு வந்து பாத்தீங்கனா திடீர்னு நமக் சமைக்கறக்கு ஒரு நாள் என்னைக்காவது மூடு இருக்காது அப்போ வெளிய சாப் சாப்புப்னூனு தோணு அப்ப வந்துட்டு ஆ எ கணவர்கிட்ட பெரும்பாலு கேப்ப சேரி வெளியே போலாமா இல்ல வெளிய போய் சாப்புட்லா இல்லன்னா வரும்போது இது வாங்கிட்டு வாங்கன்னா சேரி ஓகே அப்டின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துவாரு அ சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்னன்னா நம்ம ஆக்டிவா சுத்திட்டே இருக்ணு அவர் வேலைய விட் டு வரும்போதும் சேரி நம்ம வீட்ல சுத் திகிட்டே இருக்கனு நம்ம கொஞ்சோ ஒக்காந்துட்டு இருந்தோ இல்ல படுத்துட்டு இருந்தோம்னா அவ்ளோதா முடுஞ்சி போச்சு எந்திரி என்ன இந்த நேரத்துல படுத்துகிட்டு இருக்க பொழுதுசாயிர நேரத்துல சோ அந்த மாரி அந்த பாரம்பரியம் அதல்லா பாக் அதனால அவரு வந்துட்டு அ நல்லா என்டா இதுன்ட்டு அப்றோ நம்மள எதாது ஒன்னு உருட்டிட்டு இருக்க வேண்டிதா இருக் கு அதே மாரியே அவரு சமைக்கூம் போது நம்ம வந்துட்டு அருகாமைல இருக்கணும் அவரு வந்து அருகாமைல இருனு சொல்ல மாட்டாரு எனக்கு அத எடுத்துக்குடு இத எடுத்துக்குடுன் நம்ள ஒ பத்து ஒரு பத்து நிம்ஷோம் உக்கார வுட மாட்டாரு அப்டி நம்ம ஒக்காந்தாலும் சேர் போட்டு அவர் கண்ணு முன்னாடி உக்காறணும் நெனச்சு பாருங்க எப்டி இருக்கூனு அ அ கண்டிப்பா அதுவே வந்துட்டு நீ கூடயே இருனலா சொல்ல மாட்டாரு குது க்கம்மா சொல்லுவாரு நீ சேர் போட்டு இங்க ஒக்காரு இங்கயே ஒக்காரு இல்லனா எனக்கு அது எடுத்து குடு இத எடுத்து குடுன்ட்டு அவரு அதுலே சுத்தீட்டு இருக்கோணும் அந்த மாரி ஒரு எண்ணம் உடையவர் அங்க அவுங்க வீட்டுக் போனாலும் அப்டிதா அங்க அவுங்க வீட்டுக்கு போனாலும் அப்டிதா சோ இந்த மாரி அவரு வந்துட்டு இப்டி இருனு ஓப்பனா சொல்ல மாட்டாரு நீ இங்கே இரு அத எடுத்துக்குடு இத எடுத்துக்குடுனு வேல சொல்லிட்டே இருப்பாரு அ அதிகபட்ச நா அவர் கூட இருக்கன்னாலே அடுத்தது இன்னும் பத்து நிம்ஷத்துல சண்டயா இருக் தும் ஆரம்பிக்க போதுனு அப்டினு அர்த்தோம் சேரி என்னடா நா ஓரளவுக்கு கண் ட்ரோல் பண்ணிருப்ப அப்டி இல்லனா ஓவரா பஞ்சாயத்து ஆய்டுச்சினா அப்புறோ எல்லாத்தயும் கூப்ட வேண்டிதாயிடுமா இதுக்காவே எங்க அம்மா அப்புறோ வண்டிய எடுத்துட்டு வருவாங்க என்னதா வந்துட்டு எங்க வீடும் அவுங்க வீடும் மாரி அருகாமைல இருந்தாலும் கொஞ்சோ வரதுக்கூம் போறதுக்கூம் வசதியா இருக்கு அந்த மாரி வச்சிக்லா தோழி சேரிங்க தோழி இன்னோரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா பேசலாங்க நன்றிங்க தோழி நன்றிங்க உம் உம்